கேக்குதா நண்பா மாலை வணக்க நண்பா நா என்ன பண்றங்க சும்மா தா இருக்குது மழ வர மார்ருக்குதுன் ஒக்காந்ட்ருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க
னால சும்மாதாங்க ஒக்காந்து இயற்கைய ரஸ்ச்சிட்ருக்கே எங்க வீட்டுக் பின்னாடி பாத்தீங்னா தென்னமர தோப்பா இருக்கு அத வேடிக்க பாத்துட்டு அப்டியே ஒக்காந்ட்ருக்கனுங்க நீங்க
நல்லது நல்லது நானு இப்பிடிதாங்க வே சும்மா வேடிக்கைய தாங்க பாட்ருக்கே மழ வர்ற மார்ருக்குதுங்க மழ போடு சக்க போடு போட போற மாரி இருக்குதுங்க மழ வருமானு தெரிலிங்க
செக்க போடு போட்டாலே செவத்த கண்ணால அதே மாரி இருக்குதுங்க அவங்க அவ்ளோ மழ வரப்போதுங்களாங்க
தெரிலிங்க அந்த மார்தா மோடோ போட்ருக்குது வருமா என்னன்னு தெரியலீங்க உங்களுக்கு எதாவது அந்த சைடு எதாவது மழ வர மாரி இருக்குங்களா இல்ல வெயில் தா அடிக்குதுங்களா
இல்லங்க இங்க ஈவினிங் டைமு எங்கிங்க வெயிலடிக போது மழ வர கன அறிகுறில ஒன்னு இல்லங்க சேர் ஓகேங்க சாப்ட்டாச்சுங்களா
இல்லங்க நா காலைல சாப்ட்டதுதாங்க மதியோ சாப்பல்லிங்க பசி இல்லைங்க சா பசி இல்லைக அதனா சாப்பலைங்க நைட்டு தாங்க தோசயோ இட்லியோ சாப்பிடுணுங்க நீங்க அம்மா சொன்னாங்க தம்பி கிட்ட சொல்லீரு அ நேர த்துலே நீங்களா தோச ஊத்திருவ தம்பியிட்ட சொல்லீரு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப ஏல்ற அப்டிங்க போது இங்க தோசைலா ஆயிரும்ங்க
அதுல ஆயிருந்ச்சுன்னா அத எப்படிங்க சாப்பட முடியு
அது சாப்பட முடியாதுங்க சுட்ருவாங்க தோச சுடுவாங்க தம்பிய வர சொல்லு அப்டின்னு சொல்லி சொன்னாங்க நேரத்துலயே
ஓகே ஓகே அப்படி சொல்லுங்க ஓகேங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லீர்னு சொல்லீர்ங்க நன்றி நன்றி நல்லதுங்க நல்லதுங்க தம்பிக கூப்ட்டு ஒரு வாய் சோறு போறதுல ஒன்னு குடிமுழுவி போயிறாதுல்லங்க
ஆமா ஆமாங்க அது குடிமுழுகி போற மாரி யாருமே சொல்லவே இல்லங்களே நீங்க தம்பிய அந்த மார் நெனச்சா நம்ம ஒண்ணு பொறுப்பாக முடியாதில்லிங்க
இல்லைங்க சொல்றேன்னுங்க தம்பி வந்து அப்படி போடுங்க ஒரு வாய் சாப்பாட்ல என்ன ஆயிரு இப்ப தம்பி ஏங்க தனியா இருக்காரு அவரு
அவரு தனியா இவரு இதாயிட்டாருங்க சாமியார் ஆயிட்டாருங்க அவரு எப்படின்னா கல்யாணோ காட்சி எதுவுமே எனக்கு வேண்டா நா அதனால நா வந்து நா சாமியாராயிக்கற அப்டின்னு சொல்லிட்டு அவர் சாமியாராயிட்டாருங்க அதனால அவரு தனியா வெச்சூட்டமுங்க அவர் தனி வீட்டுல இருக்காருங்க ம் நீகா ஆமா ஆமாங்க இந்த மார் இருந்தா மட்டுதா வருவாருங்க அவரு ஒரு நாளைக்கு வந்து பத்து டைம் குளிப்பாருங்க குளிக்கறதுலே அவருக்கு நேரோ க செரியா போயிருங்க
ஓ ஓகேங்க அப்ப தண்ணீலே இருப்பாருன்னு சொல்லுங்க
ஆமா ஆமாங்க
நல்லது நல்லதுங்க எந்த என்ன சாமி அவருக்கு ஃபேவராமா
தெரிலீங்க அவருக்கு என்ன சாமி எதா தெரிலீங்க அதலா நா பெருசா கண்டுக மாட்டங்க நா அவுரு இஷ்டத்துக்கு இருக்கட்டுன் சொல்லீட்டு விட்ருவங்க
வேலைக்கெல்லா போலைங்களா குறி எதாச்சு சொல்லுவாருங்களா
அவருங்களாங்க ஆ பாப்பாருங்க அந்த எதோ முத்து படத்துல அ முத்துவோட அப்பா வந்து மரத்துக்கடைல உக்காந்ட்ருப்பாங்க எல்லா அவரு தேடி வந்து அவரு பேசுறது கேக்கறது உக்கான்ட்ருப்பாருங்கல் ளங்க
ஆமாமாங்க
அந்த மார்தாங்க இவரு அந்த மார்தாங்க இருப்பாரு
ஓ ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க அப்ப பிரச்சன இல்லங்க உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஒருச நல்லது கேட்டதுன்னா அவர்கிட்டே ஜாதக கொடுத்து பாத்துக்குவீங்க தப்பா இருந்தாலு அடிச்சு மாத்தி கட்டத்த மாத்தி போட்டு நல்ல பேர் எடுத்து கல்யாணோ முச்சிருக்வீங்க
ஆமாங்க அந்த மாரிதங்க போயிட்டு இருக்குது சேரி சேரிங்க நீங்க எல்லா எப்படி என்ன என்ன பண்றீங்க என்ன வேலைக்குல்லா போயிட்டு இருக்கீங்க
நா பாத்தீங்கன்னா கோயில்லா மணியடிக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கானுங்க இது கிச்சா நீ பாத்துருப்பீங்கள படத்துல என் கூட ஆ அந்த மாரிதாங்க பிச்சு மணி வேலைதா பண்ணிட்டு இருக்கே ஆமாங்க அப்படித்தா பண்ணிட்டு இருக்கணுங்க
எப்டிங்க நீங்க எம்கம் முடிச்சிருக்கீங்களா இல்ல பிகாம் முடிச்சிருக்கீங்களா
நா சீக்கம் முடிச்சிருக்கனுங்க
பரவாயில்ல பரவாயில்ல நல்லது நல்லதுங்க எப்டிங்க உங்களுக்கு மாதச சம்பளம்லா உங்க ஊதியம்லா எப்டி வந்துட்டுக்கு பரவாயில்லைங்களா இல்ல புளியதறையோட முடிச்சிடுறாங்களா
இல்லங்க பொங்கலு புளியோதரை முடிச்சிருவாங்க எப்பயாச்சு குடுத்தாங்கன்னா மாதம் இந்த மாதத்துல ஒரு ஏழுநூறு ஏழு எட்டு ரூபா கிடைக்கலாங்க
பரவால்ல பரவால்ல நல்லது நல்லதுங்க பண்டிக காலத்துலா எப்டிங்க இப்பவு அதே தானங்களா பொங்கு புளியோதரைதானுங்களா
இல்லைங்க அப்போல்லா வேற மாதிரி இருக்கு தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடுலா கிடைக்கு
செரி செரிங்க பரவால்ல பரவால்லங்க நீங்க ஒரு நாளைக்கு எத்தன சொல்லுங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ நேரம் நீங்க மணியாடிக்கணு எவ்ளோ நேரோ உங்களுக்கு ஓய்வு கிடைக்கு
ஓய்வுலா பாத்தீங்கன்னா கோயில பொறுத்த வரைக்கு ஓய்வு க்கு அவ்ளோ பெரிய வேலல்ல இல்லைங்க ஒரு மணி உச்சி பூசிக்கு ரெண்டு மணி அதுக்கப்றோ காலையில மாற நீங்க பூஜைக்கு ஒரு நாலு மணி அப்றோ நா நெய் சாய்ந்தரோ ஒரு பூஜைக்கு ஒரு நாலு மணி
செரி சேரி அவள அவ்ளோதானங்களா இதுக்கு உங்களுக்கு சம்பளோ சாப்பாடுல கொடுக்குறாங்கன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயோதாங்க
ஆமா ஆமாங்க கவர்மெண்ட் ஸ்டாப் இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமா ஆமாங்க பரவாயில்லைங்க எப்டி நீங்க ஏன் இந்த வேலைய தேர் தேர்ந்தெடுத்தங்க தெரிஞ்சுக்கலாமா இல்ல யாராவது பரம்பரை பரம்பரையா இந்த வேலதானா அப்டி அந்த மாரில இருக்குராங்களா
எங்க அண்ணே இந்த வேல தாங்க பண்ணிட்டு இருந்தாரு அவுங்க அண்ணன் பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய கோயில கிடைச்சங்காட்டி அவரு போயிட்டு இந்த கோயில எனக்கு குடுத்துட்டு போயிட்டாரு ந தங்க ஃபேமிலியே மணிதா அடிச்சிட்டு இருக்கோ
பரவாயில்லைங்க மணி அடிக்கிற பேமிலிய இருக்குது பரவாயலங்க இருந்தாலு இதுலய எந்த தொழிலுமே கேவலமானது கிடையாது இல்லைங்களா
ஆமா ஆமாங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க எப்டிங்க மணிடிக்கிற ங்க உங்களுக்கு கல்யாணம்லா ஆயிடுச்சுங்களா என்ன பண்றீங்க
கல்யாணலாஆயிடுச்சு லவ் மேரேஜ் தா கோயிலுக்கு வந்த பொண்ணு கரக்ட்பண்ணி மேரேஜ் பண்ணிட்டுனுங்க
பரவால ந
பிரச்சனை இல்லைங்க மனைவி பாத்தீங்கன்னா டீச்சர் ப படிச்சிருக்காங்க டீச்சர் முடிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க
சேரி எப்டி மணி அடிச்சு எப்டி நீங்க கரெக்ட் பண்ணீங்க
அது அடிச்ச மணி கடவுளுக் கேட்டச்சோ இல்லையோ அந்த பொண்ணக்கு கேட்டுருச்சிங்க அதுதாங்க
பரவாயில்ல பரவாயில்லங்க பிச்சமணி பிச்சமணிதாங்க சும்மா இல்லங்க பெல் பார் பெல்
ஏனா
சேரி சேரிங்க
சொல்லுங்க
பரவாயில்லைங்க எப்டியு ஒரு மணி அடிச்சாவது கரெக்டான நேரத்துல பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டீங்க பாத்தீங்ளா அங்க அன் நீங்க உம்
ஏனா கடவுள் தெரியுமில்லங்க உண்மையான உழைப்பு இருக்குறங்காட்டி கடவுள ஊதியம் கடவுளுக்கு தெரியுங்க நல்லா அமைப்பு வரன்லா வந்துச்சின்னா அவர் சொல்லுவாருங்க அப்பப்ப
கண்டிப்பா கண்டிப்பா இல்லங்க இப்ப நீங்க வந்து நீங்க சொன்னீங்க இப்ப அமைஞ்சிருச்சே அமைய பொண்ணு அமைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க இல்ல மணி இறைவா சொல்றங்க உங்களுக்கு ஒரு நாளைக் கு வந்து எத்தன அ நீங்க இவ்வளதா அடிக்கணு சொல்றங்க மணி அடிக்கிற வேல மட்டுதானா இல்ல கோயல பாத்துக்கற வேலையு உங்களுக்கு இருக்கா
நம்மளுக்கு அந்த மணியடிச்சிட்டே கிளம்பிட்டே இருப்பணுங்க எனக்கு வேற வேலைலா கெடையாதுங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வேளைங்க எனக்கு மணி அடிப்பே அவளதா வப்பா சாப்புட்டு அப்டியே வந்துருவேனுங்க
எப்டிங்க அப்ரோ கோயில் பக்கத்துலயே வீடுங்ளா இல்ல வீடு கொஞ்சோ தூரமா தா இருக்குங்களா
வீடு கொஞ்சோ தூரமா இருக்குங்க
சேரி சேரிங்க எப்டி காலேல ஒரு நாலு மணி அடிச்சிட்டு பாவ் உள்ள போவீங்க காலேல நாலு மணி அடிப்பீய புளிதோர சாப்பாடு போட்டிருந்தா சாப்டு அப்டியே வீட்டுக்கே வந்துடுவீங்களா
இல்ல மதியானதா ஒரு ரெண்டு மணி அடிக்கணு
செரிங்ய
அப்ரோ மதியானம் அடிச்சிட்டு சாயந்தரம் மூணு மணி அடிச்சிட்டு வந்துர வேண்டியதாக
அதாங்க இப்ப நீங் காலேல அடிச்சீங்னா மதியோ ஒரு மணி பன்னெண்டு மணி வரைக்கு சும்மாதான இருப்பீங்க
ம் இல்ல இல்லைங்க அப்ப நா என்ன பண்ணுவேன்னு தெரிங்களா நா வந்து மொபைல்ல பாத்தீங்கன்னா நா ஆன்லைன்ல மூலியமா ஏன் பண்ணிட்டு இருப்ப ட்ரேடிங் அந்த மாரிலா பண்ணிட்டு இருப்ப இது பார்ட் டைமா அப்டியே பண்ணிட்டு இருப்பணுங்க
பரவாயில்ல பரவாயில்லங்க நல்லது நல்லதுங்க அப்ரோ கோயில் எல்லா உங்களுக்கு எப்டிங்க கோயில்லா ரொம்ப பெரிய கோயிலுங்ளா இல்ல எந்த மாரி கோயிலுங்க
இந்த ராஜராஜ காலத்துல பாத்தேன்னா ராஜே பாண்டியன் சோழன் அந்த காலத்துல வந்து கட்
ராஜ ராஜங்கிறீங்க பாண்டியன் சோழங்கிறீங்க யார சொல்றீங்ன் தெளிவா தெரியல
உங்களுக்கு வந்து அந்த சு உங்களுக்கு தெரியாதுங்க இதெல்லா வரலாருங்க வரலாற தொண்ட தொண்ட வந்துகிட்டே தா இருக்கு
அதுனா அது வந்துகிட்டே தான இருக்கு நா வந்து உங்ககிட்ட என்ன கேட்டேன்னா ராஜராஜ சோழனுங்கிறீங்க அப்ரோ பாண்டியனுங்கிறீங்க சேரனுங்கிறீங்க இதுல யாருன்னு
ஆமாங்க அதுல இப்ப ராஜராஜன் பாண்டியன் சோழன் அதெல்லா ஒரு காலம் தானங்க அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் சொல்ல வந்தாங்க செரி ராஜராஜன் சொன்ன உங்களுக்கு தெரியாம போயிருமே சொல்லி பாண்டியன் செரி நம்மளுக்கு தெரிஞ்ச பாண்டியன் சோழன்னா சொல்லலான்னு சுத்திஸ் நா சொல்லலங்க
செரி செரி நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க இங்க வந்து நீங்க வேலைக்கு சேரல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்ப கட்டக்கு பட்டக்கு
அப்ப கட்டப்பட்ட கோயில் தாங்க இந்த கோயிலு இது பு புனிதமான கோயிலு பராமரிச்சுட்டு வந்ட்டுருக்கோ அதுல எனக்கு ஒருப் பு ஒரு வேல கொடுத்துருக்காங்க அதுலயே பாத்தீங்கன்னா இந்த கோயில சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஏழு கிணறு நிரஞ்ச ஒரு குளம் இருக்கு இன்னொரு குளத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு கிணறு அ நிரஞ்ச குளம் இருக்கு
நல்லது நல்லதுங்க
ம் பாத்துக்குங்க சொல்லுங்க
ஆ பரவாயில்லைங்க இப் இப்ப எப்டி நீங்க இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணி எத்தன நாள் இருக்கும் எத்தன மாசம் இருக்கும் எவ்வளவு வருஷம் இருக்கும்
ஜாயின் பண்ணி எப்டியு ஒன் இயர் இருக்குங்க ஏனா பார்ட் டைம் தா நா பாத்துட்டு இடையில நா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஏதா ச்சு இன்கம் சம்பாதிக்கிறக்கு பாத்துட்டு இருப்பே
சேரிங்க
யூடிப் சேனல்லா வச்சிருப்பனுங்க ஒரு விளாக் மாரி போடுவே அதுல இருந்து இன்கம் வன்ட்ருக்கு எனக் அதுலே இன்கம் பாத்தீங்னா ஒரு டொண்டி டொண்டிஃபைலா மன்திலி வந்ன்ட்ரு ஓ இது வந்து ஒர்
பரவால்ல பரவால்லிங்க கோயில் மட்டுமில்லாம கோயில் பணி மட்டு இல்லாம நீங்க டிரேடிங்கு இந்த மாரி யூடிப் பண்ணி அது இதுன்னு போட்டு நெறைய சம்பாதிக்கிறீங்க மாதமே ப்படி இருந்தாலு பாத்தீங்னா ஒரு ஒரு லட்சம் பா ரெண்டு லட்சம் பக்கா எடுப்பிங்க போல
ஒரு லட்சோ எல்லா எடுத்தணுங்க ஒரு லட்சோ ஒன்னேகால் லட்சோ எடுத்துடேங்க அதுலா பெரிய மேட்டர் இல்லேங்க கோயில் பணி விட்றதுனா கோயில் புனிதமான தொழிலுங்காட்டியு அத விட்றது இல்லீங்க நானு எனா இந்த கோய்ல ஸ்டாட் பண்ணதா எல்லாமே இவ்ளோ வளர்ச்சியானது
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதனால யாருக்கு விறக்க மனசு வராதுங்க உண்மதா உண்மதா பழச மறக்காம இருந்த இதே இருக்குன் பாக்றீங்க
ஆமாங்க என்னோட இதுலே பாத்தீங்னா அந்த கோயில் மணி அடிச்சு அந்த மணி இல்லா பாத்தீங்னா வீட்ல தொங்க வுட்ருப்ப ஏனா கடசில பின்னாடி நா இவ்ளோ பெருசா வளந்தாலுமே அந்த மணிய பத்தி நெனச்சு பாப்ப இந்த மணிய அடிச்சுதானே இவ்ளோ பெருசானோ வந்திருக்கேன் சொல்லி நெனச் பாப்பனுங்க
பரவால்ல பரவால்லைங்க எப்டியோ நெனைச்சு பாக்றீங் ல்லையா அதுக்கே பாராட்டனுங்க சேரி சேரிங்க நீங்க இன்னிக்கு வெளிய சேரிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்ங்க
இன்னூராலை
நன்றிங் அ கண்டிப்பா கண்டிப்பாங்க வணக்கொ வணக்கொங்க